வணக்கம் கேக்குதா
ஆ கேக்
தோழி வணக்கோ வணக்கோ வணக்கோ ம் சென்ற பதிவில பேசியிருந்தோ அந்த காய்கறி யவார்த்த காய்கறி யவார்த்த பத்தி
ஆம்மா
ஆமா அது வேற அது அந்த காய் காய்கறி வியாபாரங்கிறது இப்போ புஸ்சு தூள அந்த மாரி இரு ம் வீ வர் இப்ப பண்ணுறதுக்கு இப்ப சாத்தியக் கூறுகள் கொறவாருக்கு வியாபார இப்டியெல்லா கடைகள் அதிக வச்சி போச்சி ஓட்டு கெடைக்கற அந்த மாரி வேற எதா ஐடியா இருக்கா ம்
ஏனா இப்போ நா வந்து நா பார்த்த அளவுல நா அட்ட ஆபிஸ் போயிற்ருக்கு மோது சாய் அப்றோ ஒரு நாலு மணிக்கி வியாபாரப் படுத்துவாங்க ஒரு கடயில ஒரு கட ஒண்ணு நம்ம அத அவுங்க வாடிக்கையாளர் தா நம்மளோட கடையோட வாடிக்கையாளர் தா அவரு நம்ம வங்கியில் வந்து கணக்கு வைத்திருக்கிறார் அவரு அவர் என்ன பண்ணுவார்னா போய் எங்க இருந்த காய்கறி எடுத்துட்டு வரார்ன் தெரியாது எல்லா மே வந்து நாட்டு காய்கறியாருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆ ஒரு ஒரு பைய தா ஒரே ஒரு சின்ன பைய தா அவருக்கு ஒரு இருவத்தெட்லந்து நுப்பது வயசுக்கு தா இருக்கு அவர் என்னா பண்ணார்னா காய்கறி எடுத்துட்டு வந்து ஒரு நாலு மணிக்கு அப்ப கடய போடுவாரு ரோட்லேயே தா கடய போடுவாரு ஆ ஒரே தள்ளு வண்டி மட்டு வெச்சிருப்பாரு அதே எடத்து துல இருக்கு ஸ்டாண்டடா போய் வெளியிலருந்து ஒரு மூட்டையில காய்கறி எடுத்துட்டு வருவாறு ஒரு தள்ளுவன்டி அ அப்டியே பரப்புவாரு ஒரு அதிகபட்சோ ஆறு மணிக்கெல்லா எல்லா காய்
ம்
காய்கறிகள் நல்லா ஃபிரஷ்ஷாருக்கு எங்க இருந்து வாய்ங்ட்டு வராங்கன் தெரியாது ஆனா அது வந்து இந்த சந்தை அது இந்த மாரி யடத்துல எல்லா வாங்க மாட்டாங்க அது வந்து அ என்ன சொல்றது அந்த காய்கறிலா விளைவிக்கிறாங்க இல்லையா விவ சாயிகள் அவுங்க கிட்டருந் து நேரடியா வாங்குன காய்கறிகள் மாதிரி இருக்கு அது மாதிரி ஃப்ரஷ்ஷா இருக்கு அதனால அந்த ஏரியாக்ல்ல அது ரொம்ப பிரபலமா இருக்கு ஒடனே மக்கள் எல்லாருமே அந் தட் நாலு மணிக்கிங்கிறது கரெக்டா வந்து வ காய்கறி எல்லாமே வாங்கிட்டு போய்டுவாங்க அவுங்க வியாபாரங்குறது வந்து ஒரு பத்து நிமிஷத்திலேயே முடிஞ்சிரு
ம்
ஆ எல்லாமே வித்து பேய்டு கீர வந்து ஒரு ஒரு மூட்ட எடுத்துட்டு வருவாரு கீர தெனமுமே அந்த கீரயில பாத்தீங்கன்னா ஒரே கீரையா இருக்காது இப்ப மொளக்கீரனா ஒரு இருவது கட்டு இருக்கு சிவப்பு கீரனா ஒரு இருவது கட்டு இருக்கு முருங்கை கீரையு வச்சிருப்பாரு அது ஒரு பத்து கட்டு வச்சிருப்பாரு அ அதுக்கப்றோ இந்த வல்லாறை கீரை ஆம் சிறு கீரைன் சொல்றாங்க அந்த அந்த வெந்தய கீரை எல்லா கீரையுமே வச்சு கலந்துதா வச்சிருப்பாரு அது மாதிரி ஒரே பொருள அதிகமா வச்சிலாம எல்லா பொருளு கலந்து
ஆமா ஒரு ஒருத்தர் ஒரு ஒண்ணு கேப்பாங்க ம்
அது மாதிரி விக்கு போது மக்கள் வந்து அத ஈஸியா வாங்கிட்றாங்க எல்லாமே வித்து போய்டுது ஆமா அங்க போயி பாத்தோம்னா எது எதுவுமே இல்லன் சொல்ல மாட்டாங்க காளானா இருக்கட்டு அந்த பேபி கான் சொல்வாங்க இல்லையா சோளத்திலே சின்ன பிஞ்சி சோளோ அதுவா இருக்கட்டு எல்லாமே வச்சிருப்பாரு சுண்டைக்காவா இருக்கட்டு மிதி பாவக்காவா இருக்கட்டு
ம்
எல்லாமே இருக்கு அங்க
ம்
அங்க போய் நாலு மணிக்கு வியாபாரோ ஆரமிப்பாரு ஆறு மணிக்ல்லா முடிச்சுட்டு
ஆமா இந்த சோள பிஞ்சி எல்லா வெ வெளிநாட்ல நூடுல்ஸ்க்கு அதிகமா பயன்படுத்துவாங்க நூடுல்ஸ்சு சூப்பு சிக்கன் சூப்பு மட்டன் சூப்பு இந்த மாரி ஜூஸ்சு இதுக்கெல்லா அது அதிகமா பயன் படுத்துவாங்க ம் அதுல விட ஒரு விதமான சத்துகள் நிறைஞ்சிருக் ம்
அந்த அளவுக்கு யாரும் சாப்பிறதுல்ல அதா தெருஞ் ல்லானு வே இல்லாம இல்ல நம்ம ஊர்லயும் எல்லாமே கிடைக்குது அந்த புரொக்கோலின்னு சொல்றாங்களோ அதுவா இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கிது அது வந்து அந்த அதோட மகிமை மகத்துவம் தெரிந்தவங்க அதை சாப்பிடுறாங்க தெரியாதவங்க அத கடத்து போயிடுறாங்க அந்த கேப்சிகம்ன்னு சொல்றாங்கல்ல அ துலயே நம்ம ஊர்ல பச்சை தான் நம்ம அதிகமா கிடைக்கும் பச்சை கலர் அந்த குடை மிளகாய் தான் அதிக மா கிடைக்கும் ஆனா இப்ப வந்து அந்த மஞ்சள் சிவப்பு அதுவுமே நமக்கு இப்ப நம்ம வந்து இப்ப விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது நம்ம ஊர்ல விற்கிறதை விட வெளிநாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணனா அதோட லாபம்ங்கிறது அதிகமா இருக் கோனு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு இந்த பச்சை கலர் குடைமிளகாயை மட்டும் தள்ளி விட்டுட்டு இந்த கலர் குடைமிளகாய எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க இப்பதான் வந்து நம்ம ஊர் மக்களும் அதை விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்க கிடைக்கிற லாபத்துல நான் இப்ப ஏற்றுமதி அதோட காஸ்டுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் வரி போடுறதுனால அந்த ஏட் ற்றுமதியின் வே வரிக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கே அந்த காய்கறிகள் எல்லாமே வியாபாரத்துக்கு வருது
ம் ம்
அதனால நம்ம இப்போ இருக்கும் எல்லா காய்கறியும் நம்மளால எளுதில வாங்க முடியுது சமைக்க முடியுது
ம்
முன்ன முன்னாடி ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அந்த கடையில நான் சொன்ன கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அவங்களுக்கு அசிஸ்டன்டா ஒரு ரெண்டு பேரை வச்சி வியாபாரம் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க நம்ம வந்து பொருள் மக்களை வந்து நல்ல பொருட்களா கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வியாபாரங்கன்ரது பெருகும்
ஆமா ஆமா
ஏன்னா வா நான் வந்து ஒரு ஐந்து இல்ல ஆறு வரு டங்களாம் பாத்துட்டு இருக்கேன் அவங்க வந்து அந்த காய்கறி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆ காய்கறிலே ஒரு சின்ன பிசுரு கூட இருக்காது நல்ல காய்கறி
ம் ம் இல்ல தரம்பிரிச்சி வியாபாரம் பண்ணாதான் கஸ்டமர் வருவாங்க சில பேரு அந்த வீணாபோனதெல்லாம் அதுலயே போட் போட்டு வச்சிருப்பாங்க ஆ எல்லாம் எடுக்காம கொள்ளாம இந்ததுனா அடுத்த தடவை வாங்கிட்டு போறவங்க அடுத்த தடவை வர மாட்டாங்க அதெல்லாம் டக்கு டக்குன்னு நிக்கும் போது இந்த வீணா போனதெல்லாம் டக்கு டக்குன்ன வெளியாக்கிணும் வெளியாக்கிட்டு அது யாருட்யாவது வந்தா பிரியா கொடுக்கலாம் இல்ன்னா சில பேர் அத வாங்கிட்டு போவாங்க உம் சில பேர் அதை வாங்கிட்டு போவாங்க அந்த உம் சில பேரு அத மாரி பிரிக்க மாட்டாங்க
இல்ல அவரு எடுத்துட்டு வரற காய்கறி எல்லாமே இந்த மூட்ட கணக்கெல்லாம் வாங்குவாங்கல்ல ஒரு சந்தையில போய் மூட்ட கணக்குல இந்த அட்டபெட்டி கட்டல அது மாதிரில்லா வாய்னு வர மாட்டாங்க அவங்க எடுத்துட்டு வர்றது எல்லாமே நாட்டு காய்கறிகள் தான் ஆஹ் நேரடியா தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வர மாரி தான் இருக்கு அதனால அதுல எதுவுமே அந்த வேஸ்டுங்ரதே இருக்காது
ஆஹ்
அந்த அவுங்க வந்து அந்த மூட்டையை கொண்டாந்து அந்த இடத்துல கடையில வச்சு அந்த ப மூட்டையை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து காய்கறி வாங்கறதுக்காக
இப்ப இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லோக் உட்க்கொல்ல உள்ள காய்கறியாதா இருக்கு லோக்கல்ல இந்த கடற்கர ஓரத்துல எனக்கு தெரிஞ்ச எடத்துல ஒரு எடத்துல வியாபரோ ஒரு மார்க்கெட் இருக்கு இப்ப அங்க இருந்து யா அவங்களுக்கு நம்ம ஒரு வியாபாரிக்கு நம்ம தகவல் கொடுத்து டோம்னு சொன்னா அவங்க ஒரு மொத்தமா ஒரு வேன்ல ஏத்திட்டு வந்து எந்தெந்த கடைக்கு யார் யார் எவ்வளவு என்னன்னு கேட்டுருக்காங்க அப்பிடி அப்பிடி வண்டியில எறக்கி விட்டு அவங்க வீட்டுல போயிட்டே இருப்பாங்க உம்
இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர பொறுத்த அளவு அவரு போய் நேரடியா தா எடுத்துட்டு வருவாரு காய்கறிகள் வந்து அது மாதிரி தா நீங் அ நீங்க சொல்ற காய்கறிகள் வந்து மொத்தமா வரு அது வந்து காஞ்சு போயிருக்கு இதெல்லா அப்பிடியே ப்ரெஷ்ஷா இருக்கு பாக்கவே ஆசையா இருக்கு நம்ம பாத்தாலே கண்டிப்பா ரொம்ப வாங்கணுனே தோணு அது மாதிரியேதா காய்கறிகள் நாட்டு காய்கறிகளா இருக்கு அவர் அந்த கடைக்காரர் வர வரையு மக்கள் வந்து வெயிட் பண்ணி அத ம் காய்கறிகள வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு இருக்கு
செரி செரி செரி செரி அதுலப்போ அவங்ககிட்ட லாபமு குடுக்கு அவங்களுக்கு கொஞ்சு லாபமு கூட கெடைக்கு ஏன்னா ரோட்ல போட்டு வெக்கிறதுனால உங்களுக்கு கடே வியாபாரோ உங்களுக்கு பிரச்சனே இருக்காது தெந்த இந்த நகராட்சியில கொஞ்சு ஏதாவது கொஞ்சு கொஞ்சு பாத்துக்கிட்டோம்னா அது சரி பண்ணிக்கிட்டோம்னா ஒயோ நா பிரச்சனே அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு கொஞ்சு லாபம் பண்ணா கொஞ்சு கூடையு கெடைக்கு பெருச ஒன்னு தொந்தரவு இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சு லாபம் கூட கெடைக்கு ஏன்னா அவங்களுக்கு கடையா வியாபாரோ இல்ல ரோட்ல போட்டு விக்கிறவங்க தானே டக்குன்ன போட்டு டக்குனு கடைய தூக்கிட்டு போயிடுவாங்க ராத்தி இல்லையே வியாபாரோ முடிஞ்சோனே டக்குன்ன அள்ளி போட்டு போயிடுவாங்க இப்ப நீங்க கடே வியாபாரோ புடிச்சிங்கன்னா கடைக்கு ஒரு அட்வான்ஸ் குடுக்கணு கடையா பாத்துக்கணு மெயின்டேன் பண்ணிக்கினு அப்படி ஒரு பிரச்சன இருக்கு உம் இப்ப இதுல லாபோ கொஞ்சு கூட கெடைக்கு இந்த மாரி வியாபாரோ பண்ணா
ஆமா நம்ம இடே வச்சோம்னா கடைக்கு வந்து வாடகைன்னு குடுக்கணு ஈபிபில் கட்டணு வரி கட்டணு அது அணியில அது கடை வாடகங்கறதே அந்த நம்ம விக்கிற லாபத்துக்கு மேல வரு நம்ம அதுல விக்கிற லாபமா இருக்கட்டு அந்த கடே வாடகையா இருக்க எல்ல ஈ கொலா கடை நம்ம கையிலங்கிறது ஒண்ணுமே நிக்காது அதே நம்ம இந்த ரோட்டு கடே போட்டோம்னா நம்ம அந்த கடே வாடகே ஈபி அது எல்லாமே நமக்கு இல்லாம போயிடு
உம் உம்
அப்டிங்கும்போது நம்ம ஈஸியா வித்திர்லா நமக்கு கைல எதோ ஒரு லாபோ நிக்கு
ஆமா ஆமா உண்மதா உண்மதா
நம்ப இது மாதிரி பண்றதால செல பேர் வந்து இந்த ரோட்ல போய் நின்னு காய்கறி வியாபாரோ பண்ணிர் இவுங்கூட கௌரவோ பாப்பாங்க சில பேர் அத கூச்சமா நெனைப்பாங்க கூச்சபட் என்னென்னமோலா வியாபாரோ பண்ண மாட்டாங்க நம்ம அதெல்லா கூச்சத்தெல்லா தவிர்த்துட்டு போய் வியாபாரோ பண்ணோம்னா நல்லாருக்கு
ம் சொல்றது புரியுது புரியுது உண்மதா அவர் பத்து பேர் நிக்கிறதோட நம்மளு போய் நின்னா அத குடுங்க இத குடுங்கனாக்கா சில பேரு ஒரு மாரியா அ யோசிக்க யோசிப்பாங்க ம் ஆ கடைகளா பாத்து வாங்குவோ ரோட்ல இது மாரி விக்கிறவன்ட்ட வாங்க கூடாது அப்டின் நெனைப்பாங்க அவ் வாரன்னிக்கி பிரசாதோ கொண்டாந்து
வியாபாரம் பண்றதுக்கே யோசிப்பாங்கங்கிற கடக்காரங்க வந்து நம்ம போய் எப்டி ரோட்ல போய் நம்ம போய் வியாபாரம் பண்றதா அப்டினு யோசிப்பாங்க
ம்
நம்ம அதெல்லா தவிர்த்துட்டு வியாபாரோ ரோட்ல போட்டேனா அது ஒன்னு அவுமானோ இல்ல அப்டின் நெனச்சிட்டுதா ம ரோட்ல போட்டு வியாபார பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம அதுலருந்து ஒரு லாபத்த எடுக்கலா நமக்கு செலவுகளு மிச்சமாயிடு அதுக்கு சொல்றே ஏனா மக்கள் எல்லாருமே இப்ப ரோட்ல விக்கிறத தானே வாங்கி
ஆமாமா இப்பல்லா அது ஒரு இதா போயிட்டுப்ப ஒன்னு இப்போ யாரு அதுமாரிலா பாக்குறது இல்ல தேவையானத வாங்கிட்டு அவுங் மோட்டுல போயிட்ருக்காங் ம் தெல காலங்கள் வேற மாதிரியா மாறிக்கிட்டு இருக்கு
செரி தோழரே தொடர்ந்து பேசுவோம்
சேர் நன்றி நன்றி நன்றி